அம்
அலோ ஆ கேக்குதுங்ளா
வணக்கம் தோழரே நல்லருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கற நீங்க நல்லாருக்கறீங்ளா இப்பதா பேசுனிங்க
ஆ நல்லாருக்கேங்க ம் சாப்ட்டாச்சுங்ளா
இல்ல உன்னு சாப்பட்ல இப்பதா தூங்கி எழ்றே
இன்னு சாப்புல்லீங்ளா அய்யய்யோ மணி பத்து பத்து ம் ஞாய்ற்றுக் கெழம்மங்கறனால
மூன் மணி தா நாய்த்து கழமல்ல
ம மூணு மணிக் ஏ லேட்டு அதுலேயு ஒன்னு மூணு மணிக்கே லேட்டு அதுலேயு வந்து காலைல சாப்டவே இல்லன்னா என்னது இது அய்யய்யோ
நைட்டு மேட்ச போய்னு இருக்குது இன்னு இல்லைங்க இன்னு இல்லங்க ஒன்னு இல்ல ஃபுட்பால் மேட்ச்சு ரெண்டு மேட்ச்சு நைட்டு
டிபன் செஞ்சிப்போ பாப்பீங்ளா வெளாடுவீங்ளா?
விளையாடுவ விளையாடுவே நேத்து நே சாயங்காலோ வேலைக்கு போயிட்டு வந்த ஆறு மணிக்கு வந்தே அது ஆறு மணிக்கு வந்தோனே போய் விளையாண்ட்டு ஒரு எட்டு மணிக்கு வந்தோ தெரியு பிரெண்ட்ஸ்க எல்லா வந்தாங்க வீட்டுமேல தூங்கின்னு நைட்டெல்லா மேட்ச் பாத்துட்டு இருந்தோ பன்னெண்டற மணிக்கு ஒரு மேச்சு அப்றோ விடியாலோ மூன்றரை மணிக்கு ஒரு மேட்சு நீங்க மேட்ச் எல்லா பாக்க மாட்டீங்களா
மேட்ச்னா அதுதானே நம்ம கிரிக்கெட்தான
கிரிக்கெட் இல்ல ஃபுட்பால் போயினு இருக்குதுன் நினைக்கிறே இப்போ வேர்ல்டு கப்
அது பாக்க மாட்டே ஆ ஹ கிரிக்கெட் தா பாப்பே இது தெரியாது ஆ ஹ இது எங்க வீட்லையு யாரும் பார்க்க மாட்டாங்க
ரொனால்டோ மெர்சி நேம் மாறி இவங்களல்லா தெரியாதுங்களா
ஆ ஹகிரிக்கெட்லா எல்லாரையு தெரியு அது ஏன்னா வீட்ல ஓடும் பையன் அவரு பாப்பாங்க
கிரிக்கெட் கிரிக்கெட்டுன்னா நீங்க தோனி ஃபேனா
ஆமா ஃபஸ் ஃபஸ்ட் வந்து கங்குலி அ ஃபர்ஸ்ட்டு அப்போ உள் அப்ப வந்து கங்குலி எனக்கு ரொம்ப புடிக்கு அதுக்கப்றோ சச்சின் டெண்டுல்கர் அதுக்கப்றோ இப்ப வந்து தோனி
கிரிக்கெட்லா அவ்ளோ பாக்க மாட்டே தோனிக்காக தா பாப்பே ஆனா தோனி தா ஆடுறாரு ஆடுறார் ஆடுறார்ன்னு அவரே ஆடவே உடுலா சும்மாவே ஏமாத்திட்டாங்கோ
ஆமா ஏமாத்திட்டாங்கே
ஹ் ஹ் ம் இவ்ங்க வேற நல்லாவே ஆட மாட்றாங்க தோனி இல்லாம சென்னை வேற ஆர் சி ஆர் சி பி எல்லா கப்படிக்க வைக்கிறாங்க என்னா பண்றது
ஆமா
ரெண்டு வாட்டி கப்படிச்சிட்டாங்க இவனுங்க
ஆ
என்ன பண்ணுறதுனே தெரில
ம் ஆனா, ஆகலையா இன்னு
என்னங்க
இன்னு மேரேஜ் ஆகலையா
இல்ல உன்னு ஆகலங்க இப்பதா வேலைக்குதான் போய்னு இருக்கறே
அதானே அதா இந் நேரோ வீட்டுக்காரம்மாவ இருந்தா இந்நேரோ டிஃபன் எடுத்து வச்சு சாப்டு சாப்டுன்னு சாப்பிட வச்சிருக்கு வச்சிருப்பாங்க
வீட்ல யாரு இல்ல எல்லா ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க
ஓ சேரி சேரி ம்
எல்லா ஊர் நா ஒண்டிதா இருக்கறே சேரி அதா சும்மா படுத் உக்காந்துனிருக்கறே இப்பதா பசங்கள்லா போனானுங்க வீட்டுக்கு
ஓ ஓ எல்லா உங்க வீடல வீட்ல யாரு இல்லேன்னு உடனே இங்கே எல்லா படுத்துட்டு மேட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்களோ சேரி சேரி அ
மா எனக்கு அவன் வந்து எனக்கு ஒரு பழைய வீட்டான்டா வந்து வீட்டு பக்கத்திலயே இருந்தா
ம்
அது வந்து ஒரு பிரச்சனையு தனியா போயிட்டா அவன் சேரி கொஞ்சோ முப்பது கிலோ இருவது கிலோ மீட்ரு
ம்
அவே இங்கயே வேல பாத்துன்னு வண்டதுனால இப்போ டெய்லியு வருவா மேட்ச் விளாட்றதுக்கு
ஓ சேர் சேரி ஆ
சேரி அவே கூட அப்டியே விளாண்ட்டு இன்னக்கி மேட்ச் வேறையா அதனால அவன இங்கயே தூங்க வச்சிட்டு காத்தால எழுந்து அனுப்புவோன்னு நைட் எல்லா அவன் கூட ஒக்காந்துன்னு தூங்காமயே ஒக்காந்துன்னு நைட் மேல தூங்கின்னு இருந்தே திடீன்னு பாத்தீங்கன்னா மழ வந்துருச்சி வேற
அய்யோ ஆ
பொருளுங்கல்லா அது இதுன்னு தூக்கின்னு ஓடி வந்து கீழ மறுடியு கீழ வந்து ஒரே ரூம்ல அஞ்சி பேர் படுத்துக்கணு
ஆ
எடமே இல்ல அந்த மாரி ஆயிடுச்சி
ம்
மேலயு போகுல்ல ஆமா யாருக்கு மேரேஜ் எல்லா ஆவல என்ன சின்ன பசங்க இப்பவே மேரேஜ் எல்லா ஒண்ணு ஆவுங்க இன்னு ஒரு ஏழு அஞ்சி வருஷோ ஆறு வருஷோ ஆவுங்க
ம்
அது மேரேஜ் எல்லா பண்ணி என்ன பண்றது
அதுதா அதாவது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தோ அதுக்கப்பறோ மேரேஜுக்கு அப்பறோ வீடு கட்டணு
ஆமா ஆமா அதுவு கரெட்டுதா ஆனா என்ன மேரேஜ் பண்ணிட்டா எங்கயு போ முடியாது வீட்லயேதா இருக்கணு
அதேதா இந்த இப்ப நீங்க சொன்னீங்களே அஞ்சி பசங்க எல்லா படுத் தோ பேசுனோ மேச்சி பாத்தோ அதெல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்ளோதா அவுங்க கூடையே பேச முடியாது அதேதா அது அது அவுங்களுக்குள்ள ஒரு பொறாமை குணோ வந்துரு என்ன நா வந்து போய் அவன்ட்ட பேசுறா இவன்ட்ட அதெல்லா இயல்புதா ம மனைவினாவே அந்த மாரி கொண்டு வந்துருவாங்க பாத்ததுமே பேசாத அப்டின் வாங்க அப்பறோ நம்ம ஃபேமிலிய பாக் பாக்கணு கொழந்த இருக்கு இல்லாட்டி இவ தூக்கிட்டு கெளம்பிருவா என்ன பண்றது கொஞ்சோ பாத் இருங்கடான்னு பசங்கள்ட்ட சொல்லி அதெல்லா ரொம்ப கஷ்டந்தாங்க அது ஏ ஆ அது ஏ அப்டி இந்த பிள்ளைங்க அப்டி எடுத்துக்க மாட்டதுங்கன்னு தெர்லயே இப்பன்னு இல்ல அந்த காலத்துல ரொம்ப கெடையாது இப்ப ரொம்ப நீ பேசவே கூடாதுங்கிறாங்க ஆமா
ஆமா பேச கூடாது வீட்டு வீட்லயே இருக்கணு
பிரச்சனையெல்லா நடந்திருக்குது ஏ பையனுக்கு வந்து இப்ப நா செப்டம்பர் மாசோ கல்யாணம் பண்றேன்னா செகண்ட் மேரேஜ் இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து அஞ்சி வருஷோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பேரு எங்கள இல்லாம பண்ணிட்டு வன்ட்டாங்க செரி வந்து தொலைஞ்சிட்டாங்கலே என்ன பண்றதுன்னு இவ இவுங்க அப் அப்பா விடவே இல்ல வீட்டுக்குள்ள நா என்ன பண்ட பையன ஒரே பைய அம்மாக்கள் தானே செல்லோ அவரு எல்லா வீட்லயுமே அம்மா கள் தானே சேரின்னுட்டு நா சண்ட போட்டு ஒரு ரிசபஷன் வச்சே ரிசப்ஷன் வச்சி அவுங்க அம்மாவ போய் நா அதாவது நா ஆம்பள பிள்ளைய பெத்தவ நா போய் அவுங்க அம்மா கால்ல விழுந்து வந்து மன்னிச்சிருங்க அதா அதா அதாது நீங்க நல்லா இருக்கணுனு நா நெனச்சே நா போய் அம்மா மன்னிச்சிருங்கம்மா நீங்க வந் ஆ அதேதா அதேதா ஒரு ப ஒரு பொருளு கொண்டு வர்ல அந்த புள்ள ஒரு கட்ட ப்பைல சுடிதாரு அஞ்சு எடுத்துட்டு வந்தா சரிங்களா அவ ஓ அவுங்க அம்மா வந்து வரவேற்பு வச்சோமேன்னு நா போய் பத்திரிக்கை வச்சு அம்மா காலையில ரிசப்ஷன்னு நா வைக்ககூடாதுன்னு எங்க வீட் வீட்டுக்காரு சண்ட போட்டாரு பிள்ளைங்க இதுங்கலா கல்யாணம் பண்ணிச்சு வரவேற்பாது நானும் நீயும் நிக்கணு அவுங்க அம்மாவும் நிக்கணு அதனால போய் பத்திரிக்கை ச்சு அவுங்க அழச்சாதா நா வந்து மண்டபத்துல நிப்பேனு சொல்ட்டாரு எங்க கணவரு சேரின்னு முதல் நாள் போய் நானு அந்த அந்த அம்மா கதவே தொறக்கல இந்த பிள்ளை கல்யாணம் பிடி உட்டுட்டு போயிடுச்சுன்னு பொண்ணோட அம்மா தெர்ன்னு பா ங்ன்னா நா போயி இம்மு எங்க பாப்பா கல்யாண ஆன புதுசு அதாவ்து கல்யாணாயி இரு இருவது நாள்ல என் பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணி ஏன் வீட்டுக்கு வந்துட்டாகன்னா பாருங்க அப்ப நா எவ்ளோ கஷ்டத்துல அந்த ஒரு பொம்பள புள்ளைய கட்டி கொடுக்க இருவத்தஞ்சு பவுன்னு மாப்பிள்ளைக் அஞ்சு பவுனு பொண்ணுக்கு இருவது பவுனு போட்டு கட்டி குடுத்து நானே அதாங்க ஏன் பொண்ணுக்கு நா முறப்படி பாத் டு கல்யாணம் பண்ணோ இருவது நாள்ல இந்த உள்ள வந்துருச்சுங்க எங்க வீட்டுக்கு எனக் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சரி நா அப்படியு கேட்டேன் இவ்வளோ அவசரம் என்னப்பா நீ லவ் பண்ற அஞ்சு வருஷம் எனக்கு தெரியுது இப்படி வீட்ட வுட்டு வந்துருக்க எங்க வீட்டுக்காரும் கேக்குறாரு நானு கேக்குறோ எதுவும் ஒரு வேள தப்பா ஆ பொண்ணுக்கு பண்ணனு அதனால ஏன் பைய என்ன சொன்னா நீ பொண்ணுன் தான் நா அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணே இப்ப இவ என்னைய போட்டு டார்ச்சர் பண்றா என்னைய கல்யாணம் பண்ண கூட்டு வை ஏம்பா எதுவும் பிரெக்னட் ஆ அதையு கேட் டே தொலச்சுட்டே நானு செரி ஒருவேள இந்த மாரி எது இருந்தா ஏனா இவ்வளோ அவசரம்னா என்னங்க வேல நா அதனால கேட்ட அப்படியு ஒருவேள இதா இருக் ஆ இந்த மாரி எத இருகானா அதெல்லா இல்ல நா இன்னைக்கு கூட அப்ப கூட அவ சொல்லலா அத மறச்சுட்டா என்ட அது பிரெக்னன்ட் இல்ல பீரியட்ஸ்ங்கிறதையு மறச்சிட்டு எங்கள்ட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நிக்கிது எங்க வீட்டுக்காரு சத்தம் போட்டு அனுப்ச்சு வுட்டாரு இந்த பாரு பாப்பா நீ வயசு பிள்ள ஏ பொண்ணு மாரிதா உன்னையு நா நெனைக்கிறே நா என்னா சொல்றேன் இப்ப இருவது நாள் தான் ஆயிருக்குது நாங்க மாப்பிள்ள வீட்ல வீடு கட் பண்ணதுனால அவுங்க கல்யாண செலவு பண்ணல கோயில்ல தாலி கட்டீட்டு கூட்டு போயர்றேன்னாங்க நா எங்க வீட்டுக்காருமா கேக்க மாட்டாம கல்யாணோ நாங்க செலவு பண்ணி பெரிய ஹோட்டல புடிச்சு நா எல்லா பண்ணுனே நா பாலிடிக்ஸ்ல கொஞ்சோ இருப்ப அத பத்தி பேச கூடாது அதுல இருக்கிறதுனால ஃபுல்லா எல்லா மினிஸ்டர் எல்லாமே வந்தாங்க அதனால நா ரொம்ப கிராண்டா பண்ண என் பொண்ணுக்கு அப்போ இந்த பொண்ணு ஆமா இந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டுங்குர ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு அவுங்க அம்மாவோட வந்துச்சு கல்யாண்த்துக்கு எல்லாத்தையு பாத்துட்டு இதுக்கு என்ன மனசுல தோணுச்சுன் தெர்ல இருவது நாளு பாப்பா மறு வீடு முடிச்சு கறி விருந்து முடிச்சு எல்லா முடிச்சுட்டு பலகார குடம் பர்னிச்சர் எல்லா போய் பெருங்களத்தூர்ல வீடு பாத்து வச்சுட்டோ மாப்பிள்ள ஐடி கம்பெனி டிடிஎஸ்ல வேல பாக்குறாரு ஊரு வந்து அரியலூரு திருச்சிக்கு அரியலூருக்கு எவ்வளோ ஒன்ர அ ஒன்ர மண் நேரம் டிராவல் டைம்மு ஆமா அரியலூர் அ நாங்க திருச்சி அங்க இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு பெருங்களத்தூர் சென்னையில வேலங்கிறதுனால அந்த ஐடி கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா அது பெருங்களத்தூர் கிட்ட அங்க வீடு புடிச்சு போய் பர்னிச்சர் எல்லா அங்கையே இறக் கேட்டோ கட்டில் பீரோ மட்டும்லா பெருங்களத்தூர் ஆமா
அ ஆ ஆமாமா ஆ
அ ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குதே அந்த இது கிட்ட
எது பெருங்களத்தூர் தெரிலங்கலே திருவள்ளூரா
க்கிறது தாம்பரோ ரயில்வே ஸ்டேஷன் பெருங்கலத்தூர்ல நிக்கிது ட்ரெய்ன்னு அதுக்கு அடுத்தது தாம்பரம் ஸ்டாப்பு
தாம்பரோ
ஆ தாம்பரோ இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அடுத் அடுத்த ஸ்டாப்பு தாம்பரோ செரினு வீடு பாத்து வச்சுட்டோ இந்த இருவது து நாள்ல அவங்க வீடு பாத்து வச்சுட்டு வீட்டுக்கு வர்றோ மறுநாளு இந்த புள்ள வந்துடுச்சுங்க கட்டப்பைல துணிய எடுத்துக்கிட்டு நா வீட்ட உட்டு வன்டே எனக்கு கல்யாண பண்ணி வைங்கன்னு நாங்க கல்யாண செலவு பண்ணி ட்டு ஆஞ்சி ஓஞ்சி போய் ஃபர்னிச்சர்ல்லா வாங்கி பொண்ணு வீட்ல எறக்கிட்டு நாங்க வந்துருக் ருக்றோ ஒரு பைசா இல்ல எல்லா முடிச்சுட்டு இப்டி வந்தா என்ன பண்ணுது எப்பப்ப ஒரு கல்யாண கூட நாங்க பண்ண முடியாது பாப்பா காசு இல்ல இவரு எவ்ளவோ சொல்றாரு நா இனிமே வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்னைய கொண்ட்ருவாங்க நா சென்னைக்கு வேலைக்கு போய்ட்டேன்னு வந்துட்டே வீட்ட உட்டு இனிமே நா வீட்டுக் போ மாட் டே அப்டின்னு ஒரே அழுக இவரு சத்த போட்டு அனுப்பி விட்டாரு ஆ இப்ப எங்க பாப்பா இந்த மாரி பண்ணா எனக்கு எவ்ளோ கஷ் கஸ்டமா இருக்கோ அந்த மாரி உங்க அம்மா அப்பா நெனைக்க மாட்டாங்களா நீ வீட்டுக்கு போ பாப்பா இப்போ ஒனக்கு வயஸ் என்ன இருவத்தி நாலு இருவத்தி அஞ்சு வயசு ஒனக்கு அடுத்த நா அ ஜனவரி மாஸ் ச அப்ப வந்து செப்டம்பர் மாசங்க பாப்பா கல்யாண பண்னைல செப்டம்பர் ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு அப்ப நீ போ உனக்குத்த வர்ற தை மாசோ ஜனவரியில நா வந்து பொண்ணு கேக்க வர்றே எ பையனோட நாங்க எல்லா வர்றோ ஒரு ஆறு மாசோ டைம் குடு ஆமா நாங்க போ வர்றோ உங்க அம்மா அப்டி சம்மதிக்கலன்னா நீ இப்ப வந்த மாரி வந்துரு நா கல்யாணம் பண்ணி வெக்கிறே நா யாருக்கு எங்க வீட்டுக்காரம்மா அதுக்கு மேல போல்டா பேசுவாங்க அவுங்க அந்த இன்ஃப்ளூயென்ஸ்ல இருக்காங்க அவூங்க பாத்துக்குவாங்க என்னய சொன்னாரு அவுங்க வந்து போல்டா பேசனா அவுங்க பாத்துப்பாங்க யாருக்கு பயப்படமா கல்யாணம் பண்ணி வெச்சிருவே ஏன்னா நீ மேஜர்ரு இருவத்தஞ்சி வயசு ஆயிரு கரெக்டா இருக்கு நாங்களு செலவு பண்ணணும்ப்பா ஒரு பையன வச்சிரு க்கோ நல்லா பாப்பாவுக்கே அவ்ளோ கிராண்டா பண்ணோ இப்ப இப்ப கல்யாண ஆயி இப்ப